வணக்கம்
வணக்கம் வணக்கம் எப்டி நல்லா இருக்கீங்ளா ஆ நல்லா கேக்குது
ஆ எனக்கு நல்லா கேக்குது
எப்டி இருக்கீங்க ம் என்ன சாப் ட்டிங்க இன்னக்கி
நா ரசம் சாதமு உருளைக்கிழங்கு சாப்டே
அப்டியா சேரி சேரி ஆ லஞ்ச்சு இன்னைக்கி வந்து மோர் கொழம்பு மோர் கொழம்பு பண்ணி அப்றோ கூட்டு பொறியல் ஆ மத்தியானா ஆ சாப்பாடு முடிச்சாச்சு இப்ப கொஞ்ச நேர ரெஸ்ட்டுனு ரெஸ்ட் இருந்தே கரெக்டா உங்க போன் வ போன் பண்ணலா கொஞ்ச நேரோ பேசலானு பேசுறே
ஓகே அப்பொற என்ன விசேஷ தா
ஆ ஈவினிங் கோயில் போப்போறோ
எந்த கோயில்க்கு போறீங்க
சனிக்கிழமல்லியா பெருமாள் கோயிலுக்கு போ போறோ
எ எப்பயுமே சனிக்கிழம ஆனா பெருமாள் கோயில் போயிருவீங்களா
ஆமா ஆமா எப்பமே ரெகுலரா சனிக்கிழம ஆனா பெருமாள் கோவில் போயிட்டு வந்துருவோ ஏதாச்சு வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு கோவில் பெருமாள் கோயில்ந்த ஆமா பெருமாள் கோயில்ல சனிக்கிழம ஆனா நல்ல கூட்டமாருக்கு நீங்க நீங்க எந்த கோயில் போவீங்க வாரத்துக்கு ஏதாச்சு ஒரு நாள் கோயிலுக் போற பழக்கோ இருக்கா உங்களுக்கு
வாரத்துக்கு கோயிலுக்கு போ மாட்டோ மாசத்துக்கு ஒரு வாட்டி போவோ
அப்டியா செர் செரி எந்த கோயிலுக்கு போவீங்க நீங்க
இங்க முக்குல ஒரு கோயில் இருக்கு எங்க வீட்டு முக்குல அங்க வந்து எல்லா சாமியு இருக்கூ முன்னாடி போனோனே பெருமாள் இருப் பாரு ஆஞ்சநேயர் இருப்பாரு முருகன் விநாயகர் சிவனூ இருப்பாரு
செரி செரி செரி ஓகே ஓகே ம் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழம எங்கயாச் சூ அவுட்டிங் போற மாதிரி இருக்கா நீங்க
ஆமா எங்க தெரிஞ்சவுங்க வீட்டுக்கு போறே
செரி செரி போயிட்டு வாங்க
ம் அவங்க வீட்டுக்கு கூப்டுருக்காங்க கொழந்த பெறந்திருக்கு அவங்களுக்கு போய் போம்போது கிஃப்ட் வாங்கிட்டு போறே பழங்கள் வாங்கிட்டு போறே
ம் செரி செரி போயிட்டு வாங்க நா கேட்டதா சொல்லுங்க அவுங்கட்ட ம் ம் சரி வீட்ல உங்க மிஸ்ஸஸ் என்ன பண்றாங்க
எங் மிஸ்சஸ் வந்து சாப்டுட்டு படம் பாக்குறாங்க
ஆமா வாரத்து அவங்களுக்கு ரெண்ட் நாள் தான ரெஸ்ட் கெடைக்குது அவங்களூ ஒர்க்கிங் போறாங்கல்லையா வேலைக்கு போறாங்கல்லையா
ஆமா எங்களுக்கு இந்த ரெண்டு நாள் தா ரெஸ்ட்டு அப்பயுமே ஒரு சில நேரோ வந்து வேலை பாக்க சொல்லிறாங்க சனி சா சனி ஞாயிறு கூட
அது ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்களுக்கு வாரம் ஃபுல்லா வேலை பாக்குறது வே ஞா சனி ஞாயிறு வா நல்லா உங்க வீட்டு வேலை துணி துவைக்கிறது அயன் பண்றது இந்த வேலைல்லா வச்சிருப்பீங்க அப்பவூ வேல பாக்க சொன்னா ரொம்ப கஷ்டமால்ல இருக்கூ உங்களுக்கு
ஆமா கஷ்டத்த விட தலவலியா இருக்கு இது நாங்க ஒர்க் பண்றது கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்றோ கொஞ்சோ வந்து உம் மூளைக்கு வே ரெஸ்ட்டு விடாத மாரியே இருக்கு
ம் இதல்லா அவ்ங்க சரி பண்ணலாம்ல்லையா வாரத்துக்கு ரெண்ட் நாள்ல லீவு விட்றோ உங்களுக்கு ரிலாக்ஸா இருக்கு ஏ அந்த மாரி பண்ண மாட்டேங்கிறாங்க
என்ன ஆயிருதுனா அவ்ங்க வந்து ரெண்டு மாஸ்த்துக்கு ம் ம் க முடிக்க வேண்டிய வேலை அப்டினு சொல்ட்டு டு ஆஹ் கம்பெனி ஓனர்ஸ் த்த வந்து சொல்லிருப்பாங்க அது ரெண்டு மாஸ்த்துக்கு முடியிறது முடியிற வேலையா ருக்காது மூணு மாச இருக்குற வேலையா இருக்கு அது வந்து ப்ராப்பரா அவ்ங்க ரெண்டு மாச முடிக்க வேண்டிய வேலைய மட்டுந்தா சொல்லணு அதிகமா கமிட் பண்ட்டு நம்ம மேல் ல ப்ரெஷர போட்றாங்க
ஆஹ் சேர் சேர் சேர் உம்
எல்லா எடத்லயு இதுதா பிரச்சன உங்க முடிக்க முடியுற அளவு க்கு தா வந்து மேல் எடத்துல சொல்லணு அப்டி சொல்லாம அதி கமா சொ கமிட் பண்ணிட்டு எங்க உயிர வாங்குவாங்க
இப்ப நீங்க ஒக்காந்து வேல பாக்றீங் இல்லயா எத்ர நிம்ஷத்துக்கு ஒரு தடவ எந்துருச்சு கொஞ்ச வாக்கிங் போயிட்டு வருவீங்க
எனக்கு அது பிரச்சன இல்ல நா ஒரு இருவது நிம்ஷ ஒரு வாட்டி எந்துர்ச் டே தா இருப்பே
அந்த மாரிதா பண்ணனு
ஆமா
ஒக்காந்து வேல பாத்துட்டே இருந்தம்னா முதுகு வலி வரு இடுப்பு வலி வரு கால் வலி வரு அந்த மாரி பண்ணக்
அது முன்னாடிேயே இத பத்தின அவேர்னஸ் இல்லாம இருந்துச்சு இப் இப்ப வந்து அது பத்தின புரிதல் எல்லாருக்கு வந்துருச்சு ஒரு இருவது நிம்ஷ ஒரு வாட் டி எந்திரிக்கிறது நா வந்து ஆஃபிஸ்ல போனா டேபிள் டென்னிஸ் வெளாடுவே சாப்பாடுக்கு சாப்பா அ சாப்ட்டு முடிச்ச அப்ற வந்து எங்க ஆஃபிஸ்சு கோயில் மாரி வந்து மூணு பாத சுத்தி வருவே
ஆ அது நல்ல வாக் கிங் போன மாதிரி ஆயிரு
ஆமா அடுத்து வந்து தண்ணி நெறைய குடிப்பே
சொல்லுங்க இந்த மார் பண்ணணுனு சொல்லுங்க அவங்களுக்கு
ஆமா ஆமா அவுங்க கேக்க மாட்டாங்க அவுங்கட்ட எவ்ளோ வாட்டி சொன்னாலு கேக்க மாட்டாங்க நானே தண்ணி எடுத்து பக்கத்துல வச்சிருவே ச்ச் எந்திரிக்க வெப்பே கொஞ்சொ வந்து ஃபோர்ஸ் பண்ணி தா பண்ணணு
ஆமா அவுங்களுக் க்கு லேடீஸ் பொறுத்தளவு ஒரே எடத்ல ரொம்ப நேரோ உட்காரக் கூடாது இடுப்பு ஒலி வந்துரு அவுங்களுக்கு அ இந்த கம்ப்யூட்டர்ல வேல பாக் க்ரவுங்க எல்லாருமே கொஞ்ச நேரோ ஒரு அரமண்நேரோ ஒரு தடவாவது எந்துர்ச்சு கொஞ்சொ வாக்கிங் போணு அப்பதா மைண் ரிலாக்ஸ்டாகு வேல அடுத்து ஈஸியா பண்ண முடியு ஒரே போ கோஸொ ஒரே மாரி பண்ணீட்டே இருந்தாலு அவுங்கள்க்கு முடியாதில்லியா
ஆமா அது வேலலயோட தன்மையயு அந்த மாரி இருக்கு இப்ப எனக் வந்து அதிகமா ஃபோன் இருக்காது ஃபோன்ல பேசற மாரி வேல இருக்காது எனக்கு வந்து உ மு ஆ ம் அ மூள செலவு செஞ்சுதா வேல பாக்கற மாரி இருக்கு அவுங்களுக்கு வந்து ஃபோன்ல நெறைய நெறைய நேரோ ஸ் பேசணு அதுனால எந்திரிக்க முடியாத மாருக்கு அதுனால நா என்ன சொல்லுவேன்னா ஒரு இருவத் நிம்ஷோ ஒரு வாட் போன் கட் பண்ணீட்டு ஓ கொஞ்சொ ரிலாக்ஸ் பத்து நிம்ஷோ ரிலாக்ஸ் பண்ட்டு மறுப்டியு உக்கார வேண்டித்
நீங்க செய்றது ரொம் ம்ப நல்லது இந்த மைய
ம் கண்டிப்பா உங்க வேலை அன்றாட வேலை எப்டி இருக்கு
எனக்கென்ன நா வீட்லதான இருக்றே எனக்கு தையல் வேல தா எதாச்சு தச்ட்டே இருப்பே பிளவுஸு தெக்கிறது டெய்லரிங் வேலனால அதுவு உக்காந்துதா வேல பாக்கணு இருந்தாலு நா என்ன பண்வேன்னா ஒரு அர மண் நேரோ தச்ட்டு கொஞ்சொ வீட் ட்டு வேலெல்லா பாத்துட்டு கொஞ்சொ ரிலாக்ஸ் பண்ணக்கிருவே கொஞ்ச நேரோ டிவி பாக்றது வெளிய எங்கியாச்சு போய் கடைக்கு போய் ஜாமான் வாங்கீட்டு வர்றது கொஞ்சொ வாக்கிங் போய்ட்டு வருவே அந்த மாரி பண்றதுனால ஒன்னு ப்ரெச்சன இல்ல எனக்கு
ம் தையல் வேலையா இருந்தாலு இந்த தீவாளி டைம் ஃபெஸ்டிவல் டைம் அப்பல்லா முன்னாடியே ஆடர் வந்துருமே
ஆம்மா ஆம்மா ரொம்ப பேர் குடுப்பாங்க அந்த த அந்த நேரத்து முடிச்சு குடுக்கணு அவுங்களுக்கு சொல்ற நேரத்துக்கு தச்சு குடுக்கணு எனங் ஏ என்னட்ட தக்க குடுக்கறவுங்க ரெகுலரா என்ட்ட தா குடுப்பாங்க அதுனால அவுங்க நம்பிக்யா வர்றப்ப அவுங்களுக் தச்சு குடுத்துணுமில்லயா உன்னலா வாங்கி தச்சிருவேன்
உம் சேரி சேரி
ம்
தையல்ல ஏதாவது அ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு கஸ்டமர் சொல்ருக்காங்களா உங்கட்ட வந்து
இல்ல இல்ல நான் எல்லாமே மெஷர் பண்ணி தப்பேன் அவுங்க குடுக்குறப்பவே அளவு சட்ட துணி எல்லாமே வாங்கி தைக்கறதுனால எந்த கம்ப்ளைண்டட்டுமே வந்ததில்ல
பெரிய விஷயம்தாங்க உம் சேரி உங்களோட போன் எப்டி இருக்கு இப்ப புது போனு
புதுப்போன் நல்லா ஒர்க் பண்ணுது நல்லாருக்கு வீடியோக்கால் பேச முடியுது முந்தி வந்து வீடியோ கால் இல்லாம வேற போன் தானே இருந்தது அந்த மாரி அதுதான் பேச முடியாது இப்ப வீடியோ கால் பண்ண முடியுது நல்லா இருக்கு போன் நல்லா இருக்கு
அடிக்கடி ஃபோன் பேசுறீங்க உங்களுக்கு ஒரு ஹெட்செட் வாங்கி குடுக்கட்டுமா
ஹெட்செட் போடக் கூடாது காது தொந்தரவு பண்ணும் ஹெட்செட் போட்டு பேச கூடாதுனு சொல்லுவாங்க இல்லையா
உம் ஆமா நான் வந்து எனக்கு ஹெட்செட் வாங்க வந்து எவ்ளோ நேர எவ்ளோ தோண்னாலும் நான் ஹெட்சட் வாங்க மாட்டேன் எனக்கு சின்ன வயசுல காலேஜ் ல அதிகமா ஹெட்செட் யூஸ் பண்ணி காது போய்ருச்சு
உம்
காது குறைவாதான் கேக்கும் எனக்கு
டாக்டர்கிட்ட காமிங்க மொத சரி பண்ணிக்கங்க
இப்ப அது மெயின்டெய்ன் பண்றேன் நானு இப்ப எந்த மாரி ஹெட்செட் யூஸ் பண்றேன்னா காதுக்கு மேல பயன்படுத்தக்கூடிய ஹெட்செட்ட தான் யூஸ் பண்றே காதுக்கு உள்ள ள பயன்படுத்துற ஹெட்செட்ட யூஸ் பண்ண மாட்டேன்
நல்லதுதான் அந்த மாரி பண்ண கூடாது
உம் உங்களுக்கும் இந்த காதுக்கு மேல யூஸ் பண்ற ஹெட்செட்டு தேவப்படுதா
இல்லப்பா வேணாம் அந்த மாரி வாங்கி எனக்கு ரொம்ப பேசுற வேல இல்ல இல்லையா பேசனுன்னா என் ஃப்ரண்ட்ஸ்ட பேசிட்டே இருப்பேன்
உம்
இல்லேனா என் பேத்தி கூட விளையான் டே இருப்பேன் அவுங்க கொழந்தைங்க இருப்பாங்க வீட்ல் அவுங்க கூட டி வி பாக்கறது கொஞ்ச நேரம் விளையாட்றது அந்த மாரி பண்ணுவேன் அதனால ஒண்ணும் தேவைப்படாது இப்பதான லீவு லீவுல இருந்த இல்லையா எல்லா ஜாலிய அவளுக்குனு பொழுது போகணும்ல அதனால விளையாண்டே இருந்த அவ கூட
உம் போட்டு ஒரு வழி பண்ட்டா போலியே
ஆமா ஆமா அ டிவில எதாச்சு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறது அவலும் நானும் சேந்து டான்ஸ் ஆடி ட்டே இருப்போம் அ ஐடன்சி விளாடுவோம்
மத்தியானம் ஆனா தூங்க விட மாட்டா
ஆமா ஆமா ஆமா ஏனன்னா அவ கூட பேசிட்டே இருக்கணும், ஏதாச்சு கத சொல்லணும், விளயாடணும், அதா அவளுக்கு பிடிக்கும்
ம் ஆமா சேரி, நைட் என்ன சாப்பாடு
நைட்டு வந்து இட்லிப்பா மத்தியானம் வந்து மோர்குழம்பு பண்ணியாச்சு நைட்டு இட்லி சாப்லான்ருக்கோ, இட்லி தக்காளி சட்னி
என்ன சாப்றதுன்னு ஒரே வெறுப்பா இருக்கா, மூணு வேள சாப்டு நா சாப்ட்டே ஆகணு போல இருக்கு
ஏன்தா பசிக்குதுன் தெரியல, பசி இல்லாம இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும்
முன்னாடி கா முன்னாடி காலத்துல ராஜாக்களுக்கு முன்னாடி கா லத்துலலாம் மூணு வேலலாம் சாப்ட மாட்டாங்க. எப்ப கிட எப்ப உணவு கிடைக் குதோ அப்போதா சாப்டுவாங்க
ஆமா அந்த முனிவர்கள் மா திரி காத்தியே சுவாசிச் சுவாசம் பண்ணிட்டு பசி இல்லாம இருக்கணு அது ரொம்ப நல்லா இருக்கு
ம்
ஒவ்வொரு தடவையும் சமச்சு சமச்சு சாப்றது போர் அடிக்கிது என்ன சமக்கிறதுனே தெரிய மாட்டிங்குது
ம் அது ஒரு பெரும் தலைவலிதான்
ஆமா
ம் ஒரு மெனு ஒரு இதுல எழுதி வச்சுக்கோங்க அந்த மெனுக்கேத்த மாரி சமைக்கிற சமைக்கலா
பண்ணனுன்தா யோசிக்கிற பண்ணா என்ன ஆகுதுன்னா ஒரு நாளைக்கு ஒ ஒவ்வொருது சாப்ட பிடிக்குது ஒரு நேர வந்து இது சாப்றதுக்கு வேற எதாச்சு பண்ணலாமான்னு அது மாறிரிது மெனு போட்டாலுமே ஏதாச்சு ஆ எழுதி வ சு சமைக்கணுனாலும் அந்த நேரத்து அது சாபட பிடிக்க மாட்டிங்குது, வேற வேற மாதிரி மாத்தி மாத்தி யோசிச்தா சாப்ட மாதிரி இருக்கு
ம் உங்க நெலம எனக்கு புரியுது
ப்பயுமே இட்லி தோசை மாவு ரெடியா இருக்கணு மாவு இருந்துச்சுன்னா இட்லி தோசை பண்றோ அதுவும் பிடிக்க மாட்டேங்குது ஆ வெறும் இட்லி தோசையாங்கிற மாதிரி ஆயிருது சப்பாத்தி பூரி அப்புறம் வரை ட்டி ரைஸ்ஸு அந்த மைதெல்லாம் சமையல் பண்ற மாதிரி இருக்கு
சேரி எனக்கு இன்னொரு போன் வருது நா வச்சிர்றேன்
அப்படியா சரி சரி ஓ சரி பாப்பறம் பாப்போம் ஒக்கறம்மா ஆ நன்றிப்பா நன்றிப்பா ரி சங்கரிசா சரி
கத்தோற நீ